வணக்கம் சொல்லுங்கமா ஆ ம் ம் நல்லா இருக்கே சாப்ட்டேம்மா நீங்க சாப்பிட்டீங்குளா
வேண்மா
ம் சொல்லுங்கமா நம்ம பேசிட்டு இருந்தோ சேமிப்பத்தி
ஆமாம்மா இப்ப நம்ம வந்து இப்ப இந்த கரியாப்லயே பேசுறோம்ல அதுலா நம்ளுக்கு ஏதோர் காஸ் கெடைக்குதுநா நூறுப் இப்ப வந்து தங்கமய்ல் திட்டம்னு ஒன்னு இருக்குது பாத்தீங்ளா
ஆமாம்மா
நூருபானு ஒரு பா சேமிச்சா கூட அ நம்ம மாஸ்த்துல ஏதோ ஒரு ஐநூருபாயாவ்து கட்டீர்லா
கண்ப்பா கரெட்டாதா சொல்றீங்க நீங்க அது கொஞ்சோ நம்ம வந் இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம பண்ணணு இதா பண்ண முடில இனிமேல் தான் கொஞ்ச பண்ணணு
ஆ நாங்க வந்து எப்டினா ஆ டிஜிகோல்டுன் சொல்லிட்டு அதுல சேர்ந்திருக்கோ பாத்தீங்குனா ஆ இந்த மாரி இதுல வந் து எங்களுக் கெடைக்குதுன் வச்சுக்கோங்குளே காசு ஒரு நூருபாயாவ்து கட்டுவோ ரொம்பலா நாங்க கட்ட முடியாது ஏனா மத்த செலவுகள்லா இருக்குல அதுனால வந்து நூருபா நம்பளுக் காஸ் கெடைக்கும்போது அதுல போட்டு வச்சிருந்தோ அதுல போட்டு வஸ்ட்டு பாத்தீங்கனா ஆமா
அது எப்புடிமா அது நம்பளு நம்ம ஃபோன்லே சேமிக்க பண்ற மா
ஆமா அதுல ஆப் இருக்கு தங்கமயில் திட்டம் சொல்லிட்டு ஆப் நீங்க ஓபன் பண்ணீங்கனா உங்க பேரு ஃபோன் நம்பரு எல்லாமே கேக்கு நீங்க அத குடுக்கணு
அப்புடியா மா
குடுத்துட்டீங்குனா அதாவ்து அம்பது ருவாலா கட்ட முடியாது நூருபா நம்ம எவ்வுள வேணாலு கட்லா எப்ப வேணாலு கட்லா எவ் வுள வேணாலு கட்லா
பரவாயில்யே அந்த மாதிரி நல்லதானே உங்களுக்கு பதினோரு மாசோ
ஆமா இப்ப வீட்டுக்காரே குடுக்குறாங்கன் வச்சுக்கோங்குளே ஒரு நம்மள்ட்ட ஒரு நூருபா இருக்கு இன்னொரு தடவ அவுங்க குடுக்கும்போது எரநூறுவாயா இருக்கு ய எர்நூர்வாயா நம்ம கட்டிர்லா அதுல
ஆமா ஆமா அது வந்து நம்ம தெனமு கட்டுலா அப்
தெனமு கட்டலா காலேயு கெட் லா நைட்டு கெட்லா காச பொறுத்து நம்மள்
அப்படியா நம்ம இருந் நம்மகிட்ட இருந்தா ஆ ஒரு பதினோரு மாச அந்த மாதிரி சொல்றீங்க
டெய்லி வருமானமில்லா இருக்காங்கள்ள நெறைய பெரு கடையெல்லா வச்சிருக்காங்கள அவுங்கல்லா கட்டுறாங்கல்ல டெய்லி நூறுபா கட்டுவாங்க ஐநூறுவா கட்டுவாங்க
அது நம்ம சேத்துட்டா எப்டி நம்ம எங்க போவ போய் வாங்குறது அந்த மாதிரி
தங்கமயல் திட்டம் சொல்லிட்டு இதுலருக்கே தங்கமயில்ன்ட்டு
செரி அந்த அந்த நகக்கடைல்ல போயிட்டு நம்ம அந்
உங்களுக்கு ப்ரான்ச் எந்த ப்ரான்ச்சுன்னு கேட்பா நீங்க உங்க ஏரியால தங்கமயில் எந்த பிரான்ச் இருக்குனு ஃபர்ஸ்ட்டு பாத்துக்கோங்க அதுல போட்டுருக்கு அடையாரா ம் நுங்கம்பக்கமா அது போல தீ நகரான்னு போட்டிருக்கு டி நகர்னா டி நகர் பிரான்ச்ல நீங்க அத நீங்க இது பண்ணிக்கனு டெக் பண்ணிக்கனு பண்ணிட்டு கடைக்கு ஒரு தடவ போய் ட்டு கூட நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா ஓகே அந்த எடத்துலதா நீங்க போய் வாய்ன்க்கலா நக
அப்டியாம இது நீங்க பண்ணி நீங்க வாங்கிருக்கீங்களா இது வரைக்கு
து அ காயின் வாங்கினே மூணு காயின் வாங்கினே மூணு தடவ சேந்தே ரெண்ட்ரெண்டு கிராம் காயின் வாங்குனே வருஷத்துக்கு ரெண்டு கிராம் ட்டு நானு வாங்குவே அதுல்ல
அது நம்ம ஃபினிஷ் பண்ணி ஓ பதினோரு மாசத்துக்கு அப்பறமா தா வாங்க முடியு நம்ம நடுவுல எல்லா வாங்க முடியாது
இல்ல குளோஸ் பண்ணிக்கலா ஆனா வாங்க முடியாது அந்த மாசோ முடிஞ்சோனே போய் அதுக்குள்ள நா ஒரு தடவ ஆறாயிரூவா கட்டிட்டு போய் வாங்கல அப்றோ நா என்ன பண்ணே ஒரு ம்மா ஒரு பத்து ரூபா கையில வச்சுக்கிட்டு போயி ஆ பஹ பதினால்ட்ரூவா என்னமோ கைல வச்சுட் போய் ஆமா காச வச்சுக்கிட்டு போயி ஆமா ஆமா அப்ப போய் ஒரு கா பவுன் எடுத்துட்டு வந்தே
அப்படியா இது நம்ம வந்து காயின் மட்டு எடுக்கலாமா நகையோ எடுத்துக்கலாமா
உத்திரந்தவே நானு
அப்புடியா செரி செரிமா அது இதுல்லா ரொம்ப ஃபேக்கா இருக்குல்ல இப்பல்லா நம்புறது கொஞ்சோ பயமா இருக்கு எனக்கு நானு பாத்தே எங்க ங்க கணவர் கிட்ட சொன்னே இதுல்லா வேண்டாமா நம்ம இல்ல ஏமாத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவ நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு
கடையோட கிளைகள்னு சொல்லிட்டு அந்த கடையோட பிரான்ச்சு எல்லாமே அவ்வெ குடுத்துருப்பா அதுல பக்காவா ஏமாத்துறக்கு வேல கெடையா
கண்டிப்பா நா ட்ரை பண்றேமா நீங்க சொன்ன மாதிரி நம்ம தெரி நம்மளுக்குன்னு சொல்றது ஒரு என் அ ஒரு இது இல்லாம நம்பளுக்கு ஒரு பாட் மாதிரி இல்லாம நம்மளுக்கு கட்டுறதே தெரியாம அது போய்டு உங்களுக்கு
இப்போ எங்க வீட்டு கிட்ட இருக் இருக்றவங்க போய் கட்னாங்க ம் அவுங்களால முடிஞ்சுது ரெண்டாய்ர்வா கட்டிப்பாங்கன்னு நெனைக்கிறே இப்ப போயி ரெண்டு காய்னு வாய்ன்ட்டு வந்து வச்சிரு டாங்க ஏன்னா அவுங்க பொண்ணு கல்யாண அது பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கு பொண்ணு கல்யாணத்து போது க்கோ அப்டின்ட்டு அர பவுனுக்கு போய் ரெண்டு காசா குடுங்கன்னு வாய்ன்ட்டு வந்து வச்சிருக்காங்க ஆ நா வந்து அந்த காச திருப்பி போய் அவன் அதே கடைல குடுக்குபோது இன்னைக்கு மார்க்கெட் வெலைக்கே அவுங்க வாங்கிக்கிட்டாங்க
கண்டிப் பரவால்லமா நீங்க சொன்னது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுமா நா கண்டிப்பா ட்ரை பண்றே ட்ரை பண்ட்டு ஒங்ககிட்ட சொல்றே இது நம்பளுக் க்கு எவ்ளோ சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு நம்ளுக்கு நம்ளுக்கிட்ட கைல வர டைம்ல நம்ம கண்டிப்பா ஆமா இது நம்மளுக்கு வந்து அ டெக்னாலஜி இருக் க்குனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ப நம்ம நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லதுக்கு நம்பளுக்
ஆமா
சேமிக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு என்னா நம்ம அதையு கொஞ்சொ யூஸ் பண்ணிகிட்டா நம்மளோட பசங்களுக்கு நம்ம அ நாளைக்கு சேர்த்து வ
ஆமா இப்ப நாங்களா அதுலதா சேத்து வச்சோம் அக்கா லோசி எங்க அக்கால்லா வந்து இந்த காலத்துல எல்லா இந்த தாலி வாங்றதுக்கு கலாப்பதிக்கு காசு பத்தலஞ் சொல்லவு இந்த காசு வாங்கி வச்சிருந்தது அத போய் குடுத்துட்டு தாலி வாங்னாங்க
ஆமா இது காய்ன்னு நம்ம வாங்கி வச்சா அதுக்கப்புறமா அந்த காய்ன் வந்து முழுசா அப்டியே அது கொடுப்பாங்கள அதுல சை இதெல்லா கொடு இது பண்ண மாட்டாங்
அது நம்ம வாங்குற பொருளுக்குதா அந்த மாரி எதுன்னு என்ன எதுன்னு பாப்
ஆமா சைக்குளு இசைகாதரோ அதெல்லா சொல்லுவாங்க இதுக்கெல்லா கெடையாதுல்ல
நம்ம கட்டுறதுனால நம்ளுக்கு அதுல அவ்ளோ கெடைக்காது எதோ கம்மி பண்ணுவாங்கன்னு நெனைக்றே
ஆமா ஆமா அதுல நம்ளுக்கு வந்து அது கல் இருக்கு
செய்குலி சேதார இல்லாம இருக்காது இந்த ஜி எஸ் டி தா இருக்கு அத கொஞ்சொ கொறச்சு போடுவாங்க பெர்சன்டேஜ் ம் எதோ ஒரு ஆஃபர் அவன் பண்ணிதானே ஆகணு
ஆமா ஆமா எதாச்சு பண்ணாதான அவுங்க வந்து அவுங்க கடைக்கு ஏறி வருவாங்க
உம் இந்த மாரி ஒரு இது இருக்கு அப் அப்றோ பொம்பள பிள்ளைங்க இருந்த இப்பதா செல்வ மகள் திட்டம்னு வந்துருக்கே அதுல போய் போட்றாங்க போஸ்ட் ஆஃபிஸ்ல வந்து அ பத்து வயசு உள்ளோகளுக் நஹ் பத்து வயசுள்ள குழந்தைங்களுக்கு செல்வ மகள் திட்டன்னு வந்துருக்கு மாசோ மாச ஆய்ருவா போட சொல்றாங்க அவங்க கல்யாணத்தும் போது அது எத்தனையோ லெச்சோ வருது இருவத்தி ஒரு வயசுக்குலா அ எத்தன லெச்சமோ அதுல போட்ருந்துச்சு அது வருது இப்ப எங்க வீட்டு சைடு உள்ளவங்க எல்லாமே போய் போட்ருக்குறாங்க அதுக்கு சொல்லு மகள்டன்னு அ போட்ருக்காங்க
செரிங்ம்மா இதெல்லா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருந்தது நா ஏ கணவர் கிட் ட்ட பகிர்ந்து நா அவ் எதாவ்து
நம்ம எதா ஒரு சேமிப்பு வச்சுக்கிட்டுதா இருக்கணு சேமிப்பு இல்லாமலா நம்ம போய் நாளைக்கு ஒருத்தர்ட்ட போய் நிக்க முடியாதுல்ல எதோ ஒரு திடீர்னு அ ஒடம்பு முடில போறது சொல்லிட்டா வருது
ஆமா ஆ வியாதி எப்போ வரும்னு சொல்லி சொல்ல முடியல இப்போ நம்ம கையில எதாவது வச்சு டுட்டு இருக்கணு நம்மளுக்கே ஒதவு அது
கண்டிப்பா
இது போதுன்னு சொல்லி இருக்க கூடாது அது கொஞ்ச கொஞ்சமாவ்து நம்ம சே சேமுச்சு வச்சாதா நம்மளுக்கு பசங்க கிட்ட திடீர்னு ஒரு ஜொரொ வந்துடுது
இல்ல நாளைக்கி நீங்க உங்க பையன் வந்து ஒரு பெரிய காலேஜுல சீட் படிக்கிறான் அவனுக்கு சீட்டு வாங்கணு காசு வேணு அப்ப இந்த காயினெல்லா போய் குடுத்துவுட்டு எனக்கு காசா குடுங்கன்னா குடுக்க போறாங்க நம்ம போய் பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு போய்ரலா நம்ளால சேத் து வைக்க முடியாது பணம்ன்னா நம்ம கை இருக்காது சும்மானு து அதுனால உ நகய வாங்கி வச்சுட்டு
ஆமா ஏதாவது சேமி கொஞ்சோ கொஞ்சோ பண்ணி வச்சா நம்மளுக்கு நாளைக்கு
ஆ, ஆமா ஆமா இது ஒண்ணு ஏல சீட்டுன்னு இருக்கு அந்த மாரி நல்லவங்களா பாத்து
ஆமா இந்த சீட்ல எல்லா ரொம்ப அதிகமா ஏமாத்துறாங்கல்லம்மா இப்போ
இரு ஏமாத்துறாங்க இப்ப வந்து வந்து உங்க தெருவுலயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த தெருவுலயே பல வருஷமா சொந்த வீட்ல குடியிருக்குறாங்க அப்டின்னா அந்த மாரி ஆளுட்ட சேரணு வெளில சேந்துட்டு உள்ளவங்கள்ட்டலா சேந்துட்டு அவங்கள நீங்க தேடி அழைய கூடாது
கண்டிப்பா கரெக்ட் தா என்னம்மா இது என்ன சொல்றது ரா த்திரி ராத்திரியா ஓடி ஓடிட்றாங்களே இப்போ
அது நீங்க இப்ப சீட்டே போட்டாலு ஒரு மூணாவது சீட்டு நாலாவது சீட்டு எடுத்துருனு எடுத்துட்டு ந நம்ம புடி அவங்கள்ட்ட இருக்கணு அந்தமாரிதா
சரி
ஆ, அவங்க நம்மள தேடி வரட்டு நம்மல்லா யாரையு தேடி போ வேண்டா
கரெக்ட்டு தா நம்ம கொஞ்சோ உஷாரா இருந்துகுனு எது பண்ணா கூட அதுல வந்து நம்ம நல்லா அறி
நாங்கலா அப்டிதா இருக்குறோ அதனால தா அனுபவங்கள உங்கள்ட்ட இப்போ
கண்டிப்பா நம்மல்லா இப்போ என்ன சொல்றது எங்க அம்மா வீட்லல்லா என்ன சொல்றது நகைல்லா ஆ வட்டி இல்லாம வைக்கற மாதிரினு சொ சொல்லி பாத்து பாத்து எடைங்கள் எல்லா வச் வச்சாங்க காசுல்லா கட்டிட்டாங்க எங்க அம்மா நக அடமானம் இது பண்றதுக்கு காசுல்லா கட்டிட்டாங்க கட்டிட்டு ஆ, ரெண்டு நாள் ஒரு நாள் மூணு நாள்னு சொல்லி ஒரு மாச கிட்ட ஓடிட்டாங்க அவங்க ஓட்டிட்டு அதுக்கப்பறமா பாத்தா அது அப்பறமா பாத்தா அவங் ஓ ஆளே காலி
ம்
அ நம்ம வந்து இத பண்ண சரண்டர் பண்றோம்ன்னு சொல்லி இப்போ கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு ஒரு என்ன சொல்றது கிட்டதட்ட ஒரு பத்து பவுன் கிட்ட போயிட்டு அங்க மாட்டிடுச்சு எங்க அம்மாது காசும் கட்டிட் ட்டாங்க முர் மூணு லட்சம் கட்டிட்டாங்க கட்டிட்டு அது மீட்ட முடியாம மீண்டும் குடுக்காம ஏமாத்திட்டாங்க அதா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்ம நகையையு அவங்க கிட் ட்டதா இருக்கு மீட் ட்றதுக்கு காசு குடுத்த காசு கூட அவங்க கிட்டே மாட்டிச்சுன்னு சொல்லி ரொம்ப எங்களுக்கு அம்மாக்கு ஒரு மாதிரியா அ சு த்தி சுத்தி பேஜாரா ஆயிட்டு உட்காந்துட்டாங்க அம்மா மூண் மூணு வருஷம் மேல ஆச்சு அது இந்த ஹை கோர்ட்லதா நடந்துட்டு இருந்துது இந்த கேஸ்லா அவங்களுக்கு அதுதா கொஞ்சோ பயமா இருக்கு இப்போ எங்க எது கொஞ்சோ சலுகை குடுக்குறாங்கன்னா அதுல நம்புறதுக்கே கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
இல்ல இப்ப தீபாவளி நேரத்துல எத்தனையோ பேரு எதிர்பாக்குறாங்க அந்த நேரத்துல இந்த தீபாவளி ஃபண்ட் எல்லா தூக்கிட்டு ஓடிட்றாானுங்க அதெல்லா வந்து நல்ல ஆளுங்களா பாத்து
ஆமாமா அத ஃபண்டு கிண்டுன்னு சொல்லி போடுறாங்க அதுல குடுக்கறது இல்லமா
ஆமா மாசோ இப்ப நாங்களே கட்டிட்டு இருக்கோ மாசம் வந்து ஆயிரரூவா பன்னெண்டு மாசத்து பன்னெண்டாயிர ரோ அவங்க ரெண்டாயிரோ போட்டு பதினாலாயிரமா தரன்ருக்காங்க அ ஆமா ஜி பே தா அவங்க நம்பர்ல
அப்பிடியாமா செரிமா நம்ம மீண்டு பேசலா நேரோ முடிஞ்சது ஏ பையனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிச்சு நா போய் கூப்பிடனு
செரிப்பா எனக்கு கொஞ்சோ டயர்ட் ஆயிடுச்சு அ வணக்கம் வணக்கம் ஒ